ஹலோ
இன்னாடா பண்ற
வீட்லையே சும்மா தான்டா இருக்கே
எங்கயு போல வேலைக்கி
ஆ ஹா எங்கயு போல
ஆ கால்ல இருந்து சும்மாவே இருக்குற போர் அடிக்கல
நா எங்கடா கால்லேந்து சும்மா இருக்கே கால்ல போயிட்டு பூ பரிச்சிட்டு
ம்
அத எத்துனு போய் காலில போட்டு
நா பூ பறிப்பா
முல்ல பூவ
ஏய் சொல்லுங்கமாக்கா
டேய் அது நா முல்ல பூ டா
முல்லை
ஆ முல்லை முல்லை
ம்ம்
டேய் நாதான்டா கேக்கனு கால்ல இருந்து சும்மா இருக்யாடா வெறுப் படிக்கலடாண்ட்டு என்ன
அதுதா ஏஞ்ச்சுக்கிட்டு ஒரு பத்து மணி ஏஞ்ச்சுமனா ஒரு ரோரு போயிடு அப்பறோ சாப் ட்டு ஃபோன் யூஸ் பண்றது கரெக்டா இருக்கு நீ ஏ சீக்ரமா ஏஞ்சுக்கிறா
ஏ இப்பி
சேரி வேலைக்கு போயிருந்த ஏ போ மாட்ற
அ அங்க போனா வெறுப்பாருக்டா கால் வில்லே வெலிக்து வேற
எத்து நாள் போயிருப்ப இதுவரியு
இதுரைக்கு அதா எனா ஒரு ஆறு மாசொ இருக்கு
ஆறு மாசம் போனியாடா
ஆமா
ஆறு மாசம்னா ஆறு மாசத்ல முப்பது நாளுமே அது மாரி முப்பது முப்பது நாள் ஆறு மாசோ
கா ஒரு மாசத்துல பதிமூண் நாள் போவே பதிமூண் நாள் பதிமூண் நாள் அப்டி வரு
ஆ
மொதோ மாதத்துல மட்டு பதினஞ்சு நாள் போனே
ஆ
டிசம்பர்ல ஒரு மூண் நாள்
ஃபோன் பண்ல
ஆ அது எந்து ஐ டி ரிமூவ் ஆயிருச்சு
ரிமூவே பண்ட்டாங்களா
ஆ ஒரு வாரந்தா இப்பல்லா
ஆ இவ அவ்ளோ ரேட்டிங் குடுத்துமாடா ரிமூவ் பண்ட்டாங்க உந்த
டே ஏன்டா அ ஒரு வாரோ அதா எட் ட்டு நாளைக்கு மேலே வ வராம இருந்தா ரிமூவ் பண்றுவ
திருப்பி ரீஜாயின் பேய் பண்ணு
ஆ நாலா போமாட்டண்டா திருப்பிலா
ஆ போயிட்டு அந்த நாளாயிரூவா மட்டு வாங்கினு வந்துருடா
ஆஹ டேய் இப்போ இந்த ஆறு மாசத்துல ஜாயின் பண்ண முடியாதுல்ல
ஆ
நா ப்ராப்பரா நிக்ல
சொல்ட்டு ப்ராப்பரா நிக்கனுமா
ஆமா ரிசைன் பண்ணு நா இது ஆப்லே ரிசைன் பண்ணிர்லா அதுக்குள்ளே தூக்கிட்டாங்க
ம் அவ ஃபோன் பண்ணிருப்பா நீ ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணிருக மாட்ட
ஆமா ஆமா ரெண்டு வாட்டி பண்ணா ரெண்டு நாள் எடுக்கவே எடுக்லையே
ம்
ஆ அதெல்லா டென்ஷன் ஆய்ட்டுருக்கா போல தெரிதுடா அதுக்கு முன்னாடி இந்த போர்டலே வந்துட் த்திரபாய இந்தா
நா திரி டி நல்லா தரன்ட்டு
ப்ரோடக்டிவிட்டி ஹண்ரெட் பர்சன்டேஜ்ன்ட்ட
அப்டி இந்துமாடா தூகுறாங்க
ஆ இருவது நாள் போய்கிறே ஒரே மாஸ்த்துல
ஆ ரிவாட்லா தருவாங்க உனுக்கு
எனுக் ரிவாட்லா தரமாட்டானுங்டா
காஸ் வந்து உயுண்டா அக்கோண்ட்ல நாங் போய் நின்ட்டுமே அப்
ஆறு மாசோ இந்த மாசோ முடிஞ்சிதனா வருண்டா ஏழாயித்ஐநூரூபா உழுண்டா பி எஃப் ல உய்யோன் நனைக்றே பி எஃப் பா இல்ல எ அக்கொண்ட்ல உய்மான் தெர்ல
ஆன வந்துனேந்தேன அவெநிண்ட்ட பெறக் கூட எனுக் ஒரு நூத்தெழுவுத்தஞ்ரூபால அந்மெர்லா வந்து தே
ஆ தே இந்த இது வெர்லு போயிர்ந்தாலே போனஸ் போடுவாங்கடா ஆல்ஃபாக்கலா தீபாவளி வெரியு போடு வந்தெ ன்னாவோ சொன்னாங்கடா ஜூலைல ஒரு போனஸ் திரிப் தீபாவளில ஒரு போனஸ் போடுவாங்க போல ஆல்ஃபாக்கே
ங் காலேஜ் டைம்முல்லா போயிட்டு இப்ப போய் நின்ட்டியா
டேய் இப்ப போய் இன்னாட போண்ண போறோ நம்ம வெறுப்பா போறதோ தெரியாது போயிட்டு வந்து தூங்கிட் டு மறும்டி போறது தூங்கறது இதேதா இர்கா
ஆ எங்க போய்றானுங்க கிஷோரு உ தம்பியு
இதொடா டிஸ்ப்ளே மாத்தத்துக் போய்கிறாணுங்கொ
எங் அவ உ தம்பிக்கா அப்ப ஆரணியா
ஆ கா இங்கே மாத்னாங்கே எதுமே பண்லே டிஸ்பிளே ஃபோனு சின்னதாக இந்தா ஏதோ ஒரு லைட் எர்ஞ்சது காம்ச்சா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா அவுள்தா காலி
ம்
ஆயித்தி முன்னூரூபா புரில
காசு வாங்கிக்கிறானுங்லா அதுக்காக
எதுக்க
ஏதோ டிஸ்பிளே ஆன் பண்ணி அன்மே லைட்டு எரிஞ்சுது
டேய் அது மாத்தி ஒரு மாசோ கூடோ ஆவுல்டா
ஆ
ஒரு மாசோ ஆவொ போது முஞ்சிச்சி
கூட்ரோட்ல
அக் கா
ஆர்ணினே அவ ஏடாகுடமாதா பண்ணுவா
உம் ம்
இன்னா ஒண்ணு கிஷோர்தால ரேட்டு கம்மி பன்னுவா அவுள்தா
ஆ போட்டாலே டிஸ்ப்ளே மாத்தத்தானாலே கம்பெனி போட்டுன்னோட்டா ஒரு வேறெயுள்ள போட்டாலே அவுள்தாண்டா
ஏ அவ ஃபோன் வாங்போதில்லியா உ தம்பிஅ
ஆ ஹ அவெ ஃபோன் வாங்னான்னா எங்மாமா அந்த ஃபோன் தல்லிக்கின் போய்ட் வாங்க
இந்த ஃபோனியா நீயா உங்கமா தரு உங்அப்பா உங்அம்மா யாருகுனா குடு
அது ஏ ஃபோனே பழைய ஃபோனு எத்துன்போயிச்சிடா
உம் நீ அம்மா தர ப்போறே அப்டிஇப்டி எத்னா சொல்லின்னோ நோன்னதே இல்ல அப்டின்டு
ஆ எங்கம்மாலா யூஸ் பண்ண மாட்டாங்கடா
உங்கப்பா
எங்கப்பா யுஸ் பண்ண மாட்டாரே
ஆ செர்வங்கப்பாவே இப்ப டச்சு போனந்தா யூஸ் பண்றாரு
ஆ ஆ
உம்
ஆ எங் மாமா அவ்வுள்தா கேட்டு எட்த்துன் பெய்டுவாங்க எங்த வீட்ல கேட்டு வீட்லல்லா கேக்காதடா எட்த்துன்னு போடா போய்
அவுரு அவுரு யூஸ் பண்ணுவாரா இல்ல வித்ருவாரா
அவரு யூஸ் பண்ணுவாரு
ஆ உங்க மாமாவே ரெடி பண்ணுவாரு போன்லா ரெடி பண்ணிட்ருந்தே
ஆ இப்ப எதுமே பண்றதில்ல அ எதாச்சு ரிப்பேர்ரானா மொபைல் எதுனா வந்துதுனா அத ரெடி பண்ணி வச்சுப்பாரு அவ்வுள்தா வேஸ்ட்டா போட்டு வச்சிந்தா அது ஆ
அப்டியே சின்ன சின்னதா அப்டியே கத்துக்குனு கடயாண்ட பொய்ட்டு
ம் எல்லாத்யுமே கைட்டி பாத்து கத்துக்கோண்டா இது என்ன ப்ராப்ளோ
ம்
வேற போன்ல இருக்றத எட்த்து இந்த போன்ல போட்றது இந்த போன்ல இருக்றத எட்த்து வேற போன்ல போட்றது மை க்கு ஸ்பீக்கரு சார்ஜ் போட்டு
ம்
ஆமா தொன்னஃபை
திருப்யு நீங்க போனும்மா சாய்ந்தரமா
ஆஹ சாய்ங்காலோ கேட்ரிங் போறண்டா
எங்கா
இந்தோ இங்க பட்டாபுரம் முன்னாடி
யார்யாரு ஆளு கர்ட்டாஇருக்குதா
அ அஞ்சு பேர்தாடா கூப்புறா கர்ட்டா நாங்க ஒரு அஞ்சு பேர் போனோ அன்னைக்கு தொடர்ந்து நைட்டு கால்ல ந நைட்டு செஞ்சோ
ம்
அ அதே அஞ்சு பேரு அவ அதுக் மேல கூப்டமாட்றா
காஸ்ல்லா கர்ட்டா குட்த்துற்றானா
ஸ்பார்ட் பேமெண்ட்டு
காஸ் ஸ்பாட் பேமெண்ட் டாடா
அ அ நிப்போன்டா நல்லாதா இருன்ச்சு நீ வந்து ஒரு பொருள எடுக்குறனா அதேதா லாஸ்ட்டு அந்த பொருளருந்து நீ மாறவேகூடாது
ஆ
வேற பொருளே எடுக்கூடாது நீ வெஸ்டனா வந்து வெளில நின்னுக்கனு உள்ள நிக்ககூடாது
ஆ
இதுலியு வயஸ்ஸூ பையனா ஜாலியா பேச்றா அவ வேற அவுர் கேட்ரிங் நானூருவா அந்மாரி போனோ மூணு கேட்ரிங் அவுன்ந்தே கேட்ரிங்கு
ம் ம்
எரநூற்றுவா பெட்ரோலுக்கு குட்த்தா மூணு கேட்ரிங் அ அ ஆ ரெண்டு பைக் சேத்து எர்நூறுவா குட்த்தா
இப்ப போறது ஒரு வேலயா மூணு வேலயா
டே இப்போ போறது ஒரு வேல நாளைக்கு ஒன்
ஹலோ புரில ஆ இன்னைக்கு நைட்டுக்குதுரா
அப்பற்றோ நாளைக் நைட்டு
நாளைக்கு நைட்டுக்குது அத செஞ்சுட்டு அப்டியே அங்க மண்டபத்துல பொயிடுவோ நாள்ல அன்னைக்கு கால்ல மத்யானோ இக்குது
ஏ ஹலோ ஏய்
புரியல
ஏய் கூப்ட்றா வர்றேன்டா
ஆ ஆனா அது இது வரைக்கு அந்த மூணு கேட்ரிங் எதுமே சொல்லிடானே எங்க தம்பி
என்னன்ட்டு
அஞ்சி பேரு தா இவே வர்றா கிஷோரு சிவசங்கரு ரெண் தம்பி நானா அப்பறோ வந்து யார்ட்டயோ சொன்னான்டா நவீன் கிட்டயோ யார்க்கிட்டயோ சொல்லிக்கிறா போல
டேய் நாலு கேட்ரிங்டா டேய் இதுவே போதுமேடா
அவுங்கெல்லா அதிகமாதான நானூறு ரூவா தர்றான்டா ஒரு ஆளுக்கு ஒரு கேட்டரிங் வந் து நானூத் அம்பது ரூபா வருது
ம்
ஆ இத்தனைக்கு வந்து அன்னக்கி போன வாரோ செஞ்சோ
ம்
நூறு பேருக்குடா கால்ல கால்லயே செஞ்சாங்க அது அதே ஆளு மதியானமு அவங்க வீட்டுக்கு போற சொல்லியு சாப்பாடு போட்டாங்க மூணு ஒரு மேரேஜ் பங்க்ஷன்ல மூணு கேட்ரிங்
எப்பவுமே ம் ம்
ஆ ஃபர்ஸ்ட் நைட்டு செஞ்சானுங்க ஒரு முப்பது பேரு கிட்ட
ம்
அ அதுக்கப்பறோ வந் து கால்ல வந்து நாங்க மட்டு செஞ்சோ நாங்க அஞ்சி பேரு அவனுங்க அஞ்சி பேரு சரி செய்றவறோட சேத்து அஞ்சி பேரு அப்பறோ வந்து மத்தியானோ வந்து அவனுங்க மட்டு செஞ்சானுங்கோ ம் அது இதுல நாலே பேரு தா அம்பது பேருக்கோ என்னமோ சாப்பாடு போட்டானுங்க போகும்போது மண்டபத்த காலி பண்ண போகும்போது அவரு வராணுங்க
டேய் நாலு கேட்ரிங்டா நானூரூவான்னா வந்துருங்கடா டேய் அதுவே
டேய் டெய்லியுமே இருக்குடா கேட்டரிங் ஆனா வந்து சென்னை சைட்ரா ஃபுல்லாவே கால்ல மதியானோ நைட்டு கால்ல மதியானோ நைட்டு் அது பாட்ன்னு வந்துன்னு இருக்குதுக்கடா
பெரிய பெரிய ஆர்டரா அவுங்க பிடிக்கறதா மக்கள் அதிகமா வருவாங்களா
பெருசா இருக்கு இந்த ஈவெண்ட்டு இந்த மாரத்தானுக்கு ஆளு
ஆ
அதுக்கப்பறோ நெறைய வருதுறா எல்லாமே வரட்டு மால்ல வந்து கூப்பன் குடுக்குற து ஆ வாரத்துக்கு ஒண்ணு போனாலே போதுண்டா ஒண்ணு ரெண்டு போனாலே
நாலு வேல கேட்டரிங் மூணு வேல கேட்ரிங் வாரத்துக்கு ஒண்ணு வந்தா போதுண்டா
போன வாட்டி போம் போது கேட்டா அவே ஃபர்ஸ்ட் ரெண்டு வேலதா கேட்டா ரெண்டு வேல இருக்குது அப்டியே செஞ்சிருங்கோன்னா அப்பறோ வந்து இன்னொரு கேட்ரிங் அப்டேக்குது சாயங்காலோ மண்டபத்துல அங்க போய் பாத்துட்டு அன்னக்கி மழ வந்துச்சி தெரியுமா சரியான மழை வந்தது பாரு
ஆமா அன்னக்கி போனில்ல மூணு வேல கேட்ரிங்ல ஒண்ணு
ஆ அன்னிக்கி வேற அய்யய்யோ எப்டி சொல்றது ஃபுல்லாடா கேள்ஸ்தான்டா அந்த கேட்ரீங்ள
பெண்களு வருவாங்களா
ஆ ஆ அந்த கேட்ரிங் சொல்ற
ம்
அதுல வேற ஒரு பெரிய இன்சிடென்ட் வேற நடந்துச்சு
சேரி செரி
எ செர் செரி பண்றா
பண்றா